ஹலோ வணக்கம் தோழி சொல்லுங்க தோழி நலமாருக்கீங்களா ஆ நல ஆ இருக்க தோழி சாப்ட்டிங்ளா ஆ எல்லா நல் நல்லார்காங்க தோழி. ஆ. சாப்டோந் தோழி
என்ன சமயல் பண்ணீங்க இன்னிக்கி
என்ன கத்ரிக்கா கொலம்பு முட்ட அவுச்சி கொத்தரங்காத் தொட்டுக்க பண்ணி சாப்டோ தோழி
ஓக்கே ஓக்கே பசங்கல்லா எப்டிருக்காங்க
ஆ நல்லாருக்காங்க தோழி
எல்லாருக்கு இன்னிக்கி விடுமுறையா
ஆ ஆமாங்க தோழி இன்னிக்கு விடுமுறை
ம் ஒரு வாரோ ஸ்கூல் போய்ர் பாங்க போர் அடிச்சிருக்கு உங்களுக்கு
ஆமா
இன்னிக்கு வீட்ல இருக்காங்க ஏன் தா வீட்ல இருக்காங்களோன் தோணு
ஆமா சர் வந்துட்டு சேட்டை
சேட்டை தா தாங்க முடில ஒரே விளையாட்டு அமக்களோ சொல்ற பேச்ச கேக்காம
மாங்க தோழி
ம் எப்டி சமாளிக்கிறீங்க ஒருத்தரா ரெண்டு பேரா ஆ சமாளிக்றீங்ளா ம் ஸ்கூல் ஃபுல்டே வைப்பாங்களா ஆஃப் டே வைப்பா ளா உங்ளுக்கு
ஆ ஃபுல் டே தா த்ரீ தேர்டிக்கு தா அது மூணு முப்பதுக்கு தா உடுவாங்க தோழி
ஆ சரி சரி அதுக்கப்றோ வேல சரியா இருக்கு
ஆ ஆமாங்க தோழி
டைம் கடைக்கும் போது என்ன பண்ணுவீங்க
டைம் எனக்கு டைமே கடைக்காது தோழி காலைல பாத்தீங்கனா கால்ல ஒரு ஆறு மணிக்கு எந்துச்சன்னா சம்ச்சு அவுங்களுக்கு ஸ்கூல் அனுப்பி வுட்டுட்டு அதுக்கபுறோ எ கணவர வேலக்கி அனுப்பி வுட்டுட்டு அதுக்கபுறோ துணி தோய்க்கிறது வீட்டு வேல நமக்குதா சொல்லவா வேணு வேலலா இருந்துகிட்டே இருக்கு
ம்
அ அதுக்கப்றோ மதியம் போய் அவுங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு
ம்
அப்றோ ஒன்ற போல வந்த அப்டினாக்கா திரும்ப ஒரு மூண் மூன்றரைக்குலா அழைக்க போணு மூண் மணிக்குலா நா கெளம்பி போனா தா மூன்றைக்கு போய் அழச்சிட்டு வரலா
நீங்க தா போய் ஊட்டி விட்டுட்டு வருவீங் லா
போ ஒரு ஒரு ஸ்கூல்ல வரக்கூடாத்ன் சொல்றாங்க
அ
ஊட்டுறதுக்குல்லா வர கூடாது
நீங்க என்ன பண்ணிருக்கனௌ அவுங்க விடுமுறைல இருக்கும் போதே நீங்க அது பழகி இருக்கணு வீட்ல சாப்ட வெச்சி
அவுங்க சாப்டுவாங்க இந்தாலு ச்ச் ஸ்கூ பல பள்ளில வந்து செரியா சாப்பட மாட்டாங்க அ ஆ அப்ப மிஸ் எல்லா ஊட்டிடுவாங்க அப்டின்லா சொல்றாங்க ஆனா அவுங்க வந்து எத்தன் நாளைக்கு ஊட்டுவாங்க ஒரு ரெண் நாளைக் ஊட்டுவாங்க அதுக் அப்றோ திட்ட ஆரமிச்சுருவா இல்லயா அதனால ஒரு ரெண் நாளைக்கு வந்து அழுதுட்டுருக்கறதுனால ஒரு ரெண் நாளைக்கு வந்து ஊட்டி உட்டுட்டு வண்ட்ட அது அவ்ளோ‌ தா இதுக்கப்றோ திங்ககழமைலா போய் ஊட்டிலா விடமாட்ட
ஆ காலைலியே அவுங்ககிட்ட உங்களால என்ன முடியுமோ உணவு செஞ்சு அவுங்ககிட்டயே குடுத்தம்ச்சுடுங்க நீங்க மூன்ற மணிக்கு கூப் புட்றதுக்கு மட்டு போங்க ஏனா நம்ம போய்ட்டு போய்ட்டு வரதுனால அவுங்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாய்டு
ஆமா
நம்ப இப்போ இந்த ஒரு வாரோ நீங்க போய்ட்டு வந் டீங்க இப்ப அடுத்த வாரோ அவங்களுக்கு என்ன தோணுனா வந்துட்டு இருந்தாங்கல்ல சாப்புடும்போது வருவாங்கள சாப்பாடு எத்துட்டு வரல அப்டின்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்துரும் அதனால அந்த எதிர்பார்ப் புக்கு நம்ப எடோ குடுக்ககூடாது அவங்கள அப்படியே ட்ரைனிங் பண்ணி அப்டியே விட்டுட்ணு
உம் சரிங்க தோழி சரிங் து அ எல் கே ஜி தோழி
அ எல் கே ஜி உம் சரி சரி ஏன்னா அவங்களே சாப்புட பழகுட்டும் ஸ்கூல்ல என்ன சாப்பட முடியும் சும்மா ஒரு ரெண்டு வாய் சாப்ட்டா கூட போதும் அப்றோம் வீட்டுக்கு வந்தது அப்புற நீங்க உக்கார வச்சு ஊட்டிவுடுங்க
ஆஹ் சரிங்க தோழி
போயிட்டு போயிட்டு வராதுங்ளுக் க்கு ஸ்கூல்ல இருக்கவே விருப்பருக் க்காது அம்மா கூடே போயிட்லாமான்னு தோண் னு அழுவுங்க அழுதா நம்ம கூட்டு வர்ணோன்னு தோணும் நமக்கு கோ அதுங்க அங்க அழுதுட் ட்டுந்தா நம்ப இங்க வந்து வீட்
வீட்ல வந்து ஆமா வேலையே பாக்க முடியாது
தனால அது அப்டியே பழகிடட்டும் நீங்க வ போம்போதல்லா என்ன சொல்ன்னா அம்மாக்கு ஒடம்பு முடியல நீ மதியம் முன்னால முடிஞ்ச வரைக்கும் சாப்ட்டுக்கோ சாயங்காலம் நான் வந்தடனே ஊட்டி விடுறே அவ எவ்வளோ சாப்ப்டுவாலோ கொஞ்சமா சும்மா ஒரு ரெண்டு வாய் சாப்ட்டா கூட போதும் அவளுக்கு ஏத்த மாரி குடுத்து அனுப்புங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்தது அப் அப்புறோம் உக்கார வச்சு ஊட் க்குலா ஏன்னா ஸ்கூலுக்கு நம்ப அனுப் புறது ரொம்ப ரொம்ப முக் கியு ஏன்னா அவங்க அப்பதான் வளர ஆரம்பிக் க்கிறாங்க அந்த வளர்ச்சி கரெக்டாக இருந்தாலே நமக்கு சந்தோஷம் ஃப்யூச்சர்ல எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ப எதுக் காகவும் பயப்புட்ணுன்னு அவசியோ இருக்காது நம்பள விட்டுட்டு ஒரு வீட் ட்ல போய் அவங்க வாழ போறாங்கன்னா அதுக் க்கான தைரியத்தை இப்பத்துல இருந்தே நம்ப குடுக்கணும்
ம் ம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி
அதுக்காக தா சொல்றே
ஆ
நம்ம ஊட்டிடுவோம்ம புள்ளைங்க செல்லமா வளரணோ ஊட்டி விடணோ நம்ம இருக்க வரைக்கோ நம்ம ஊட்டி விட்டோ ஒரு நாலு வாய் எக்ஸ்ட்ரா சாப் அதும் நம்ம நெனைப்போ ஆனா அது ஸ்கூலுக் க்கு அனுப்புற வைஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம அதெல்லாம் நெனைச்சோம்னா அவங்கள முன்னாடி வருது அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுதே சாதிப்பாங்க நம்ம அழுதா கூட்னு போயிடுவாங்க நம்ம அழுது தா ஊட்டி வுட்டுருவாங்க நம்ம அழுதா வி வுட்ருவாங்க அப்டின்னுலா நெனைப்பாங்க அதனால ஒரு முற அந்த தவறு செ செய்யாதீங்க
ஆஹ் சரிங்க தோழி இப்ப என் பொண்ண பாத்தீங்க அப்படின்னாக்க அவங்க அழலாம் மாட்டாங்க அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா போதும் அ கூட வந்து வெளையாடுற அதுக்கு வந்தவங்களுக்கு தோழிகள் இருந்தாலே போதும் அப்படனு நினைப்பாங்க நா தா சரி பத்துதரவ போயி நம்ம ஊட் ஊட்டி விட்டு வருமே அப்படின்னு சொல்லிட்டு ட்டி இப்ப ஒரு வாரம் போனதே ரொம்ப டயட் ஆயிட்டு எனக்கு அந்த வெயில் வெயில் ஜாஸ்தி ஸ்தி இருக்கா உ அது இல்ல இதுக்கப்புறோ வந்து போவேனா என்னோ கணவரும் இல்லல்ல இனிமே போகாத காலைலே சாப்பாடலாம் கொடுத்து சாப்பிடும்
ஆமா அவ என்ன சாப்டு இட்லியோ தோசையோ உங்களால என்ன முடியுமோ அத கொஞ்சமா செஞ்சு கொடுத்தமுச்சா அவ சாப்பிடற வரைக்கும் சாப்பிட் ட்டும் அப்புறம் ஈவினிங் வந்தோனே இ எப்டியும் எதாது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஏதாவது வாங்கி தா கொடுக்க போறோ செஞ்சு தா குடுக்க போறோ அத நம்ம உட்கார வெச்சு ஒரு நால வாய்க் கூட ஊட் ஊட்டி உடலா
ம் கண்டிப்பா
நம்ம போயிட்டு வர டைமு வேஸ்ட் ட்டு அவுங்குளுக்கோ மதியான ஆச்சுனா எங்க அம்மா வர் வருவாங்கன்னு ஒரு ஏக்கோ வரும் ரும் எதுக்கு அதுக்குெல்லாம் நம்மளே இடம் கொடுக்க கூடாது அதனால அ அப்டியே வளர்ணோ ஸ்கூல்ல எல்லாரோ எப்படி இருக்கு இருங்களோ நாலு பேர் மாரி நம்பளோ வளர அப்டின் அப்படியே விட்ருணோ நம்ப கொஞ்ச செல்லோ குடுத்தோன்னா அவங்க ரொம் ப எதிர்பாப்பாங்க அது இப்ப இருக்க பொம்பள புள்ளைங்க சொல்லவே வேணா பசங்க இருந்தா போது விளையாடறதுக்கு ஆனா அம்மாவு வேணு கூட
ஹா
நா விளையாடுவ நா போவ வருவ ஆனா நா நாய் மாரி ரோட்ல நிக் கணு இவுரு விளையாடிட்டு வர வரைக்கு நாங்க நின்னு கூட்டிட்டு வரணு நா வீட்ல இருக்கே உனக்கு விளயாட் டு தான முக்கியோ நீ போய் விளயாடுன் சொன்னா ஆ னா நீயு வர்ணு நீயு வர்ணு அழுது ஆர்ப் பாட்டம் பண்ணி சாதிச்சிடுவாங்க ஆ னா அதெல்லா நம்மெல்லா அந்த காலத்துல நம்ப வாட்டு போவோ விளயாடுவோ நாலு பேரோட விளயாடிட்டு வீட்டுக்கு வருவோ
ஆம்மா
இவுங்க அப்டிலா இல்ல இவுங்க விளயாடுற வரைக்கு நாய் மாரி நானு ரோட்ல அங்க நிக்கனு இங்க நிக்கனு இவுங்க விளையாடி முடுச்சு நம்ளு சரி டைம் ஆயிட் சி வாடா போலா வாடா போலங்க கூப்டா பிளீஸ் மா அஞ்சு நிமிஷமா பிளீஸ்மா பத்து நிமிஷம் மான்னு வாங்க ஆனா சாதிச்சிட்றாங்க அந்த மாரிதா இருக் க்காங்க இப்ப இருக்க பிள்ளைங்கல்லா ரொம்ப எப்டி சொ சொல்றது இது பண்ணா இது கெடைக்குமா அது பண்ணலா அப்டின் ற லெவல்ல இருக் க்காங்க ரொம்ப ஸ்மார்ட் இவுங்க கிட் கிட்டருந்து நாம நெறயா கத்துக்கனு
ஆமா இப்ப உள்ள பிள்ளைங்கள்ட்ட இருந்து தா நம்ம கத்துக்குற மாரி இருக்கு அவங்களுக்கு இப்ப எதுவுமே தெரி நமக் ஆ ஆமா
டியு நம்ப கத் கத்துக்கணு ஓ இப்டிலா இவுங்க செய்வாங்களா அப்டின்னு
சின்ன பிள்ளையா இருந்தப்பலா நம்மலா அதெலா பண்ணிருக்கவே மாட்டோ
ஏதோ குடுக்கறத சாப்ட்டு போனோமா வந்தோமா இப்படியா வெளையாடின்னு இருப்போ
ஆம்மா இப்போ உள்ள பசங்களா அவுங்க பேசுறத பார்த்தாலே எப்புடுறா இப்ல்லா பேசுறாங்க
அஅ நம்ம பெத்ததுங்களான்னு தோணுது உம் அஅ நம்ம பெத்ததுங்க இப்படி பேசுதுங்களா அப்டின்னு தான் தோணுது உம் உம் செம்ம ஷார்ப் ப்பா இருக்குதுங்க இதுங்ககிட்ட பேசும்போது நம்ம இருக்குபோதோ வீட்ல ஏதாவது ஒரு சின்ன செயல் செஞ்சா கூட இப் ச்சி நிதானமா செய்யணு இதுங்க எதிர்க்க ம் ஷார்பு நம்ப பாக்கறது நம்ப செய்றத நம்ப பேசுறத பாத்துதான அவங்க வளர்றாங்க செம ஷார்பு அதனால கொழந்தைங்க எதிர்க்க எந்த செயலு செய்யக்கூடாது எந்த தவறான வார்த்தையு பேச
ஆமா
அதனால அதெல்லா கொஞ்சோ எப்டி சொல்றது போட்ற வெதைய நல்லா கரெக்டா போட்டோன்னா அது நல்லா வளரு ன்னுவாங்க அதுக்கேத்த மாரி நம்பளு கரெக்டா போடணு நம்ப பிள்ள தான கத்துக்கிச்சா பின்னாடி அடிச்சி மாத்திக்கலா அப்டின்றதெல்லா கடையவே கடையாது
ஆமா ஆமா அதுதா அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா ஆ விளைையிற ப பயிர் முளையிலே தெரியு அப்டின்னு சொல்லிட்டு
ஆ இப்ப வளையாதது இப்ப வளைஞ்சிச்சுன்னா வளையாது
ஆமா அதனால வந்து ம் இப்பவே நம்ம வந்து கரெக்ட் டா சொல்லி குடுத்துதா வளக்கணு எதா இருந்தாலுமே
அதே மாரி பொம்பள பொண்ணுன்னு சொல்றீங்க அவ கையில ஏதாவது சொந்தமா நிக்கிற மாரி கத்துக்குடுங்க படிப்பு ஒண்ணு இருக் கு மத்தது ஏதாவது யார்க் கூடயு டிஃபண்ட் பண்ணி இருக் ககூடாது நம்ப இன்னைக்கி அஞ்சு பத்து குடு கேட்கற மாரி நாளைக்கு அவங்க யாருக்கிட் ட்யு கேக்காத அளவுக்கு கத்
கண்டிப்பா கண்டிப்பா எதா தோழி அவுங்க நம்ள மாரி இருக்க கூடாது யாரையுமே சார்ந்து
எதிர்பாத்து இருக்க கூடாது கண்டிப்பா நம்ப பிள்ளைங்க நாலு பேருக்கு குடுத்து ஒதவறா மாரி நாளைக்கு அவ யாருக்காகவு அழக்கூடாது செய்யும் கூடாது உன்னால முடியிலியா என்னால முடியு நா பாத்துக்கிறே அப்டின்ற ஒரு தைரியு வரணு
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
நம்பதா கல்லானாலோ கணவே புல்லானாலோ புருஷன்னு இருந்துட்டோ நம்பளோ சின்ன வயிஸ்ல எப்டி சொல்றது அட்ஜ எங்க வீட்ல சொல்றதெல்லா என்னா தெரியுமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா செரியாயிடுமா இதுதா நாங்க யார்னா ஏ பிள்ளைங்களுலா நா அப்டி செய் மாட்டே நம்ப எதுக்கு அட்ஜஸ் பண்ணனோ அவுங்க அட்ஜஸ் பண்ணி போட்டோ நம்ப எல்லாத்துக்கு எதுக்கு அட்ஜஸ் பண்ணி போனோ எவ ஃபர்ஸ்ட் டைம் நம்ப வளஞ்சு சி வளஞ்சி போனதுனால தானே இன்னிக்கி எது பண்ணாலு வளஞ்சி நிக் கிறோ அப்பவே என்னால முடியாது அப்டின் நின்னு இருந்தோனா ஒரே வார்த்த சொல்லிருப்பாங்க. அது செய்யாது, அது போகா து அப்டின்னு
கண்டிப்பா
அதே மாரி இவ்ங்க எங்கியாவ்து வெளியில போனும்னா கூட அவ செஞ்சு அவ தலையில கட்டிட்டு போய்டுறாங்க
ஆஹ்
நம்ம எல்லாத்தையு செஞ்சு போட்டு நம்ம கிளம்பி போறதுக்காட்டியு நம்ம புள்ளைங்கள பாப்போமா நம்ம எல்லா வேலையு இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்போமா
அதனால சொல்லி கொடுங்க பொம்பள புள்ளைங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தர்ணு
உம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி நன்றி தோழி மீண்டும் இணைப்புல பேசுலா